வணக்கம் ஆ கேக்குது சகோதரி என்ன பண்றீங்க
திங்ளா
நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்ளா சகோதரி கேக்குதுங்ளா
ஆ, எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா ஆ நல்லா இருக்கே, நீங்க நல்லாயிருக்கீங்ளா
ஆ நானு நல்லாருக்கே சகோதரி வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்ளா
அ நல்லாருக்காங்க சகோதரி சாப்ட்டீங்ளா சகோதரி
நீங்க
நானு இனிமேல் தா சகோதரி சாப்பணு மணி பன்னெண்ட்ர தானே ஆகுது காலைல லேட்டா தா சாப்ட்டம்மா செரி ஒரு மணிக்கு மேல சாப்ட்டுக்கலான்ட்டு விட்டாச்சு சகோதரி
ஆமா எங்கயுமே நா எப்பொழுதுமே காலைல சாப்ட லேட்டாகு வேல முடிஞ்சுரு. ஆனா பசி இருக்காது ஆ தனியாக் உக்காந்து சாப்புறதே அது ஒரு மாதிரி இருக்குமா ம்ச் அதனால சாப்ட்டுக்கலா ஆமா பசியு இருக்காது ஒரு மாதிரி இருக்கு யார் கூடயாது ஒக்காந்து சாப்டும் போது அது நம்மளுக்கு அது பெருசா தெரியாது
ஆமா உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேருங்க சகோதரி
ஆ எனக்கு ரெண்டு அண்ண
ஓ செரிங்க செ அவங்களுக்கெல்லா கல்யாணோ ஆயிருச்சிங்ளா சகோதரி
கொழந்தைங்கல்லா இருக்காங்க
செரி அவங்கல்லா எங்க அவங்கல்லா வந்து உங்க ஊர் பக்கத்லே இருக்காங்
அதா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ரு
ஓ அம்மா கூடயே இருக்காங்ளா சகோதரி அவங்கல்லா செரிங் சேரிங்க சேரிங்க சகோதரி
ம்ம் எல்லாரு ஒண்ணா தா இருக்காங்க. அண்ணல்லா வெள்ல இருக்காங்க அப்டினால அம்மா அப்பா அண்ண வைஃப்பு ஆ, அண்ண பிள்ளைங்க எல்லாரு ஒண்ணா தா இருக்காங்க
செரிங்க செரிங்க சகோதரி உங்க அண்ணிக்
உம் ஆ, எல்லா ரெண்டு பேருமே நல்ல டைப்பு அப்டிங்கறதால எல்லாருமே நல்ல மாரியா நடந்துப்பாங்க நாங்ளு அது மாரி அண்ணா வைஃப்பு அப்டிங்கற மார்லா இருக்க மாட்டோ நல்ல ப்ரெண்ட்லியாதா ஆமா எதுவா இருந்தாலு கோவமா இருந்தாலு ஒடனே கேட்டுப் ஓ அவங்களு கேட்ருவாங்க நாங்களு கேட்டுப்போ அந்த மாதிரி இருக்கு எதையு வச்சுக்கறதில்ல மனஸ் சுல வச்சுட்டு அந்த மார்லா கெடையாது அவங்களு அப்டி தா நம்மளு அப்டி தா
கண்டிப்பா சகோதரி ஏன்னா வந்துட்டு இந்த காலகட்டத்துல வந்து ஒருத் தங்க வெளிப்படையா வந்து இருக்கறது நல்லது கோப தபங்கள் எதுவா இருந்தாலு அத வந்துட் கொறஞ்சது ஒரு அந்த ஒரு நாளைக்குள்ளேயே இப்ப இன்னிக்கு சண்ட போடுறமா என்ன சண்ட எதனால சண்டனு பேஸ் சி நம்ம தீத்துக்கிட்டோம்னா அந்த உறவு வந்து நமக்கு காலங் காலமா இருக்
கு அப்டிதா நா வந்து எதுவா இருந்தாலு கேட்ருவே மனசுல எனக்கு வச்சுக்க தெரியாது. அது கேட்டா தா எனக்கு அ அது கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா
என் மனசு கஷ்டப்படுத்துற மாரி இருக்கு அவங்க ஏதோ பண் ட்றாங்க என்னைய மனசு கஷ்ட ஏன் என்ட சொல்லல ம்ச் எதனால என்ட மறச்சிட்டீங்கப்பா அப்டினு அப் அப்டியே ஸ்டைட்டாவே நா கேட்ருவே.
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா வந்து அப்டி கேக் க்கறது சகோதரி ரொம்பவே நல்லது சகோதரி என்ன பொருத்த அப்ப தா வந்து அந்த உறவு வந்து நமக்கு காலங்காலமா நீடிக்கும்னு சொல்லுவாங்க
ஆமா அவுங்களு சொல்லிருவாங்க நா வேணும்னு செய்யல மறந்துட்டே ஆ இல்ல அப்டி மறைக்கணோனு நா செய்யல அப்டீங்குற மாரி அவுங்களோ சொல்லிருவாங்க அதது அதோட முடிச்சுட்டு அப்றோ பழயப்படி நாங்க எப்பொழுது போல மெசேஜ் பண்றது கால் பண்றது கால் பண்ணிருவாங்கப்ப காலைலயே அவுங்களு பிள்ளைங்கலா ஸ்கூல்க்கு அனுப்பிட்டாங்னா அவுங்குளுக் வீட்ல எந்த வேலயு இருக்காதா அப்புறோ மதியான சமயல் தா அவுங் பன்னெண்டு மணிக்கு தா ஆரம்பிப்பாங்க அது வரைக்கோ அவுங்க ரெஸ்ட்ல இருப்பாங்ளா அப்ப கால் பண்ணி நா கால் பண்ணிருவே அப்டி இல்லன்னா அவுங்களே கால் பண்ணிருவாங்க இல்ல வெளில நா போறே அப்டீன்னா உடனே கால் பண்ணி கேட்ருவாங்க எங்க கால் பண்ணல அப்டீன்னு மெசேஜ் போட்ருவ என்னால அட்டன் பண்ண முடியலன்னா மெசேஜ் நா வெள்ள இருக்கேன்ப்பா வந்து அடிக்குற அப்டின்னு சொ ல்வே கரெக்டா பண்ணிருவாங்க எல்லாருமே ஆமா அம்மா அப்பா ஆ எல்லாருமே ஒட காலைலயே கால் பண்ணிருவாங்க எல்லாருமே
செரிங்க செரி உங்குளுக்கு கல்யாணாய் எத்தன வருடங்கள் சகோதரி ஆகுது உங்குளுக்கு கல்யாணாய் எத்தன வருடோ சகோதரி ஆகுது
எனக்கு பன்னெண்டு வர்ஷோ ஆகுது
ஓ செரிங்க பரவால எல்லா காலைலயே ஃபோன் பண்ணிருவாங்கன்னு சொல்றீங்கல கல்யாணோ ஆனதுமேதா அம்மா வந்து பொண்ணு பொண்ணு இப்டி மேரேஜ் ஆய் போனதுமே ஒடனே கூப்புடுவாங்கல்ல
ஆமா இல்ல எப்பொழுதுமே செரி காலைல அடிச்சிருவாங்க இந்த மாரி இப்ப இன்னோ இப்போ கொஞ்சோ முன்னாடி கூட இப்ப வீட்ல இந்துதா ஃபோன் வந்துச்சு அடிச்சிருவாங்க அது மேரி அப்பாவு அப் பா ரொம்போ அதிகமா கால் பண்ணிடுவாங்க எப்டியு இந்த இப்ப இன்னோ கொஞ்ச நேரத்துல அடிச்சுருவாங்க கால்யே அடிச்சுட்டாங்களா காலைலயே ரெண்ட் டயோ அடிச்ருவாங்க த புள்ள போயிருச்சா அப்டின்னு கேட்டு காலையே ஒர் டயோ அடிச்ருவாங்க அப்றோ அவுங்க கொஞ்சோ வெள்ல வேலப் பாக்குறாங்களா அங்க போயிட்டு ஒர் டயோ அடிச்ருவாங்க ஒரு பத்து பத்தர மணிக்கு சாப்ட்டியாமா என்ன பண்றன்னு கேட்டு அடிச்ருவாங்க நா அடிக்கனோனு நெனச்சுட்டு இருப்பே அவுங்க அடிச்ருவாங்க
என்ன சகோதரி நம்ம வந்து வீட்டுக்கு நீங்க ஒரே பொண்ணுங்குளா ரெண்டு ரெண்டுமே பசங்கம் போது வீட்ல கடசி பொண்ணு அதாவது ரொம்ப செல்லமா இருப்பீங்க நீங்க
ஆமா அப்டிங்கறதுனால அப்புறோ மதியோ இப்ப கொஞ்சோ நேரத்துல அடிச்ருவாங்க என்ன ப்ரை பண்ணியாச்சா என்ன பண்றீங்க வந்து சாப்ட்டியா என்னன்னு சொல்ட்டு அதே மேரி ஸ்கூல் வுட்டு பிள்ளைங்க வர்ர டயோ கரெக்ட்டா அடிப்பாங்க
ஓகே சகோ உங்க கணவர் சகோதரி உங்க கணவர் ஃபோன் பண்ணுவாங்களா
அ அவுங்களு கால் பண்ணுவாங்க அவுங்க வந்து காலைல ம பத்து மணி அந்த மாதிரி டைம்ல வல்ல ரொம்ப சீக்கிரோ அடிக்க மாட்டாங்க ஆ ஒரு பத்து பத்தர மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போய்டுச்சா அப்டின்னு கேட்டு அவுங்களு கால் பண்ணிருவாங்க
செரிங்க அம்மா வீட்டு
ஃப்ரீயா இருந்தாங்கனா கால் பண்ணுவாங்க இல்லன்னா நைட்டுதா
நீங்க வந்து இப்ப நீங்க லீவு டைம்லல்லா அம்மா வீட்டுக்குலா பாப்பாவ கூட்டிட்டு போவீங்கல நீங்க மட்டும்தா இருக்கீங்க அப்டீன் இதுமாரி போவீங்களா ஊருக்கெலா
ஆமா நாங்கலா வாரோ வாரோ போய்டுவோ
நா வாரோ வாரோம் போயிருவீங்களா ஊருக்கு ஏன்னா பக்கத்துல இருக்குறனால உங்குளுக்கு பிரச்
ஆமா அதனால என் அண்ணலா ஊர்லந் வந்தாங்கன்னா பைக்லயே வந்து கூட்டிட்டு போய்ருவாங்க இப்ப அண்ணாலா இல்ல அப்டின்னா அப்பாவு வேலயா போய்டுறாங்க அப்டிங்கனால அப்பா அப்பா வந்து கொஞ்ச இப்ப கொஞ்சோ அதிகமா வண்டி ஓட்றது இல்ல ஏனா பிள்ளைங்கள நாங்களே வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறது கொஞ்ச கஷ்டமா இருக்கு ‌அப்டிங்குறனால இப்ப நாங்க வர வேணான்னு சொல்ட்டு நாங்க பஸ்ல போயிறது
ஓ செர் ஆமா சகோதரி பெரியவங்களுக்கு நம்ம தொந்தரவு குடுக்க கூடாதுல சகோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்மளே வந்து அம்மா வந்து நம்பள அ இல்ல சகோதரி அம்மா ஓகே ஓகே சகோதிரி
பஸ்ல போயிடுறது
ஓ பஸ்ல போனீங்கன்னா அப்ப டிராவல் உங்குளுக்கு எவ்ளோ நேரோ சகோதரி வரும் ஒரு மண்ணேரங்களா இல்ல அர மண்ணேரங்களா
அ அர் அதிகபட்ச அர மண்ணேரோ
ஓ சேரிங்க சகோதரி உங்குளுக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்களா சகோதரி உங்க அ
ஆ பஸ் அடிக்கடி இருக்கு பஸ்ஸே இல்லேனாலு நம்ம வேற வழியில போற பஸ்ல போய் ஒரு இடத்துல இறங்கி நம்ம அங்கேருந்து ஒரு அம்பது ரூபா ஆட்டோக்கு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போறேனா அந்த மாதிரி போயிருவோ அங்க அந்த மாதிரினா ‌ஆன்டிக் கோவோ பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவ பஸ்
பரவால பரவால்ல சகோதரி பேருந்து பயணம்ங்குறது வந்து நமக்கு க நமக்கு முக்கிய சகோதரி அந்தளவுக்கு வந்து இருக்குங்கம்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே‌ நமக்கு இருக்காது சகோதரி
ஆமா அதுனால நாங்க வந்து அதிகபட்சம் இது மாரி போனா ஆட்டோவுக்கு நம்ம காசு குடுக்க வேண்டியதில்ல அது நம்முளுக்கு செலவு மிச்சந்தானே அதுனால நாங்க இந்த பஸ்ஸதா அதிகமா கனெக்ட் பண்ணி போவோ அந்த அந்த டைத்ததா நாங்க கனெக்ட் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு போவோ
பரவால அம்மா வீடு பக்கத்துல இருக்குறனால வார வாரம் போயிறீங்க
ஆமா வார வாரம் போயிருவோ அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து அதிகமா இப்ப சனிக்கிழம வச்சுறாங்களா லாஸ்ட்ல ‌ஒரு தடவதா சனிக்கிழம ஸ்கூல் இருக்காது மத்த நாள் எல்லா நாளுமே அதாவது லாஸ்ட்டு சனிக்கிழம
இல்ல சகோதரி பாப்பா‌ வந்து ஆறாவது தானே போறானு சொன்னீங்க அப்டிங்கும்போது சனிக்கிழம இப்ப ஸ்கூல் திறந்தே ரெண்டு ஒரு மாசம் கூட இ‌ன்னு முழுசா முடில அப்டிங்கும் போதே சனிக்கிழம ஸ்கூல் வைக்கிறாங்க
ஆமா வச்சிருவாங்க அந்த ஸ்கூல்ல அப்டி இந்த மாரிதா சனிக்கிழம எப்பொழுமே உண்டு அது இல்ல சிபிசி ல்ல ஸ்டேட் போர்டுதா சிபிசியு அந்த ஸ்கூல்ல இருக்கு எல்லாமே கலந்த மாரி அந்த ஸ்கூல்லு அதனால மெயின் காரணோ வந்து அ ங்க ஹாஸ்டல் இருக்கு அப்ப ஹாஸ்டல் பிள்ளைங்கள வந்து ‌வார வாரம் லீவ் விட முடியாதுல்ல பிள்ளைங்க போயிட்டு வர முடியாதுல இப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவுங்க பெற்றோர்கள் வந்து கூட்டிட்டு போனு இது மாசத்துக்கு ஒரு தடவங்குற ஹாஸ்டல் பிள்ளைங்க போவு அப்ப ஸ்டேட் வீட்ல உள்ளைங்க வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்களு லீவ் விட்டாங்கன்னா அப்ப கா ஹாஸ்டல் பிள்ளைங்க லீவ் விட்டுருக்காங்க நம்ம போலன்னு சொல்லி ரொம்ப கவல படுவாங்கல்ல நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா சகோதிரி ஆமா ஆமா
இந்த ஒரு காரணத்துக்காவண்டி அந்த ஸ்கூல்ல அந்த மாரி
பரவால சகோதரி சின்ன பிள்ளைங்கள போய் ஹாஸ்டல்ல சேத்தி விட்டுறாங்களா
ஆமா சிக்ஸ்த்ல இருந்தெல்லா இருக்கு
ஆனா பாவம் தானே சகோதரி எப்டிதா வந்து இருக்காங்கன்னு தெர்ல என்னதா இருந்தாலுமே சகோதரி ரொம்ப கஷ்டந்தா
ஆமா நா தா சொல் லிட்டே இருப்பே பிள்ளைங்கள இது மாரி உங்கள கொண்டு போய் நா ஹாஸ்டல்ல சேத்துடுறே சொன்னத கே க்கலேனா நா சொல்லுவே அப்டியே உங்கள கொண்டு போய் சேத்து வீட்ல விட்டுற்றே அவுங்க ‌அந்த வந்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவுங்க பேரண் பேரன்ஸ் எப்ப வந்து அந்த தி்ங்ஸ் வாங்கி் குடு குரதுனால காஸ் வச்சுருப்பாங்களா அ இங்க உள்ள பிள்ளைங்கள்ட்ட வந்து காசு குடு த்து ஒரு செப்பலா இருந்தாலுமே ஒரு எதோ ஒண்ணு அந்த பிள்ளைங்களுக்கு பேனா தேவப்பட்டாலுமே அது சார்ட்ட சொல்லி வாங்கலா இருந்தாலு அந்த பிள்ளைங்க வந்து கூட படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வாங்குவாங்கலா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதிரி ஆமா அந்த இப்ப இல்ல சகோதிரி இல்ல சகோதிரி ஹாஸ் டல்ல இருக்கும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவுங்க அம்மா வந்து குடுத்து விட்டுருப்பாங்க அப்டி இல்லேன்ன வந்து அந்த அந்த இப்ப நம்ம வந்து இப்ப வேற ஊருன்னா அந்த வேற ஊர்ல வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஏதாவது பிள்ளைங்க இருப்பாங்கள்ள நம்ம ஃப்ரண்டு பிள்ளேங்க இருப்பாங்கல்ல அந்த ஃப்ரண்டு கிட்ட சொல்லிவிட்டு எங்க அம்மா அப்பாட்ட காசு வாங்கிட்டு வா இல்லாட்
எ எங்க பிள்ளைங்கல்லா வந்து ட்ரஸ் கட ட்ரஸ் வரைக் ஏதாவது கிழிஞ்சுருக்குல யூனிஃபாம்லா ஏதாவது கிழிஞ்சுரூல அதுவே இங்க குடுத்து விடுவாங்க இங்க பிள்ளைங்க வந்து இத வந்து வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி இ தச்சு வெ தச்சுட்டு போயல்லா குடுத்துருக்காங்க அந்த மாரி எங்க அண்ணெ பசங்கல்லா அந்த மாரி வாங்கிட்டு வந்து பாவோ இல்லமா அவுங்க வந்து சாப்ட்டேன் கேக்க இது பண்றாங்க அதுனால நாங்க தா வாங்கிட்டு வந்து தச்சுட்டு தச்சுட்டு போயல்லா அந்த மாரில்லா குடுப்பாங்க
ஓ சேரிங்க சேரிங்க ஆனா ஒரு ஆறாவது படிக்கிற புள்ளய வந்த ஹா ஹாஸ்டல்ல சேக்றது ரொம்ப செரமொ தா சகோதிரி என்னதா இருந்தாலுமே வந்து இப்ப பெண் ண்கல்லா வந்து இப்ப பசங்கனா கூட தெரிஞ்சுகாது பொம்பளக்கி பிள்ளேங்கங்கபோது நம்ப அம்மா அரவணைப்பு அது வந்து அது அப்பதா வந்து அவுங்களுக்கு பருவொனே என்னாங்கிற தெரியிர வய்சு சு அனுபவங்கறது வந்து அவுங்களுக்கு அப்பதா தெரியி இந்த என்ன சொல்றது மெச்சூரிட்டிங்கிறது அப் அப்பதா வரப் பருவாங்ளா அப்டிங்கம் போது நம்மளோட கடற்குல் நம்மளோட கண்காணிப்பு இப்ப கல்லூரி பகுதி
வே இருக்கு அந்த பிள்ளைங்க சேத்து வச்சுருப்பாங்க கொஞ்ச தூரமா இருந்தா கூட சரி எதோ படிப்பு நல்ல ஸ்கூல் அப்டின் சேத்துருக்காங்கன் சொல்லலா ஆனா வந்து ரொம்ப பக்கமா இருப்பாங்க அப்ப அவுங்களே சே த்து வச்சுருப்பாங்க அதுதா எனக்கு ரொம்ப இது கஷ்டமா இருக்கு நம்ம பிள்ளைங்கலா வளர வளர பெரிய பிள்ளைங்களா போக போக காலேஜ் லா போனா நம்ம பிள்ளைங்களா எப்டி விட போறோ அப்டின் நம்ம யோசிக்கிறோ ஆனா வந்து அவுங்கல்லா எப்டி விட்டுட்டு இருக்காங்கன் தெரில நம்ம சொல்றோ அ அதுவுமே அவுங்களோட சூழ்நிலை என்னவாக கூட இருக்கலா
கண்டிப்பா சார் சில பேர் பாத்தீங்கன்னா வேலை இருக்கு வேலைக்கு வந்து ரெண்டு பேருமே போற சூழ்நிலேல இருப்பாங்க பிள்ளைய ஒழுங்கா வளத்துக்க முடியாது இருப்பாங்க சொல்லி குடுக்க முடியாம சில பேருக்கு அவங்களோட பர் னல் விஷயமத்னால கூட கூட விட்ருக்கலா அத நம்ம
விட்றுக்கலா ஆமா தெரியாதுல நம்மள சொல்ல கூடாது ஆனா நம்மள ஒரு ஒரு பெற்றோரா இருந்து பாக்கும் போது எப்டி இருக்காங்க அப்டின்னு தா நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ஒரு வருத்தத்த தா சகோதிரி நமக்கு குடுக்கு அந்த எடத்துல சேரிங் சகோதிரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேரொர் அழைப்பில் நம்ம தொடர்ந்து பேஸ்லாம் சகோதிரி நன்றிங் சகோதிரி நன்றிங்